ஆ ஹலோ ஆ வணக்கம் தோழி ஆ நல்லா இருக்கறம் நல்லா இருக்கேன் சாப்ட்டீங்ளா ஆ சொல்லுங்க தோழி இன்னைக்கு எதாவது வா பேசறதுக்காக யோசிச்சு வெச்சு
ஆமா அ அ தாய் தகப்பன் ஆ பிள்ளைகள் உறவ பத்தி பேசலானு நா நென கிறே ஆமா அ அதாவது அ நம்ம ஈன்றெடுத்த இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த தாய் தகப்பன் கிட்ட அ நம்ம எ எந்த எந்த வயசு வயதினரா இருந்தாலு நம்மளுடைய ஜீவன் இந்த உலகத்தல இருக்கற வரைக்கு நம்ம தாய் தகப்பனுக்கு நம்ம என்ன செய்வோ எப்டி எல்லா நடப்போ அப்டின்றது குறிச்சு நீங்க என்ன நென நெனக்கிறீங்கன்னு மொதல்ல உங்களுடைய பகிர்வ எனக்கு தெரியபடுத்துங்க பா
ஆ நா எனக்கு சொல்றதுக்கு என்ன சொல்றதுன்னு தெ தெரில தோழி நா இது வரைக்கு எங்க அப்பா அம்மாக்கு எதுமே செய்யலனா சொல்லணு நா ஆ என்ன சொல்றதுனே தெரில அவுங்க எனக்கு எவ்ளவோ செஞ்சிருக்காங்க எல்லாமே செஞ்சுட்டாங்க இப்போ அவுங்க இருக்கிற இந்த வயசான காலகட்டத்துல அவுங்களுக்கு கென்னால ஒரு கொஞ்சோ கூட குடுத்து எது குடுத்துன்னு சொல்றத விட எதாவது ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல்லசேஷன் கூட போய்ட்டு அவுங்க கூட என்னால இருக்க முடியல பசங்க இருக்காங்கள்ள பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லனே அவுங்க தனியாவேதா போவாங்க எல்லா எடத்துக்கு எங்க அப்பா கூட ஓட்ட தெரியாது சைக்கிள்தா ஓட்டுவாரு இப்ப எதனானா பஸ்லதா போவாரு இப்ப அவுங்க ரெண்டு பேருக்குமே எங்க அப்பாக்கு கொஞ்சோ இருதய பிரச்சன இருந்துக்குது இப்பதா தெரிய வந்தது முதுகு கொஞ்ச நா அதுக்கு முன்ன அவர் வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லுவாரு நாங்க அது வந்து எதோ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் நீங்க சரியா சாப்டட்ட மாட்றீங்க நா அப்டின்ற மாரியே எடுத்துக்கிட்டோ அத வந்து நாங்க விட்டுட்டோ சரியா போய் பாக்காம அவர அப்றோ ஒரு டைம் ரொம்ப வழி எடுக்க போய் நாங்க ஒரு நாள் அவர போய் பார்த்தப்ப இது மாரி இரு தய பிரச்சன இருக்கு நெறயா ஹட்டாக் வந்திருக்கு நீங்க செஞ்சாகானு அப்டின்ற மாரி சொல்லிட்டாங்க எங்களுக்கு எனக்கு அப்பதா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இந்த நம்ம ஒரு கூட இருந்திருந்தன்னா ஒரு சின்ன பிரச்சன இத்தன மாரி சொல்லி அப்ப நம்மளால முடிஞ்சிசிந்தா ஒரு பையனா இந்தா எதோ செலயரமோ இல்லயோ எதோ ஒரு சின்ன ஒரு வாட்டியா நம்ம இட்டு போய் காமிச்சிச்சு பண்ணி நம்ம கூட இருந்து பாத்து தெரிஞ்சிருந்திருக்கலா ஃபர்ஸ்ட் அட்டாக்லயாவது இப்ப இவ்ளோ வயசாயிடுச்சு எங்க அப் பாக்கு ஒரு எழுவது வயசு மேல ஆயிடுச்சு இப்ப வந்து தெரிஞ்சதுனாலதா பை பாஸ் சர்ஜரி பண்ணோ அவரு வேலைக்கு போய்தா இப்ப எங்க அப்ப அம்மா ரெண்டு பேருமே சாப்டறாங்க நா இது வரைக்கு அவுங்களுக்கு எது குடுத்து ஒதவ் முடில எங் வீ டு சுச்சுவேஷன் எனக்கு குடுக்காதுக்கு எங்க வீட்டுக்கார் சாமி குடுக் கற மனசு இல்ல எங்க மாமியாரு அதுக்கு விட மாட்டாங்க அதனால அவுங்களுக்கு இதுவரைக்கு நா எதுமே செஞ்சதில்ல அதனால தா எனக்கு இப்போ இந்த காலக்கட்டத்துல எனக்கொரு இது வந்து து நா வேலைக்கு போனா தா என்னோட காசு எ அம்மாக்கு நா உரிமையா குடுக்க முடியு எதாவ்து செய்ய முடியு சோ எ நா போய் ஆவணு இவ்ளவ் தா கஷ் டப்பட்டு அவுங்க நம்ள படிக்க வெச்சதுக்கு இந்த கடசி காலத்துலயாவ்து அவுங்களுக்கு என்னால முடிஞ்சது எதா செய்யணுன்னா நா வே லைக்கு போனு அப்ப நம்ப படிக்கணு எதாவ்து ஒரு வேல கெடச்சே ஆவணு வாங்கியே ஆவணுனு ரொம்ப தீவரமா இந்த வர் ஷோ நானு முயற்சி பண்றதே அதுக்காக மட்டுந்தா எங்கப்பா, அம்மாவுக்காக மட்டுந்தா நா வேல செய்யணுன்ற ஒரு நோக்கமே எனக்கு வந்துச்சு கூட போய் நிக்கறதுக்கு முடியில்னாலு அட்லீஸ்ட்டு நம்ம ஒரு பண உதவி செஞ்சாவாது அவங்க வேற எதாவ்து டக்கு டக் குனு அவங்க காஸ் வெச்சி அத செய்யலா அதுவு செய் இருக்க முடியாதனால தா அவுங்க தனியா கஷ்டப்பட்றாங்க எங்க போனாலு ஆ தனியா போய் தனியா தனியா தனியா எல்லாத்தையு பாத்துப் பே எங்கம்மாக்கு சு சக்கரை நோய் இருக்கா அதனால அவுங்களுக்கு நா சத்து கம்மியாயி பல்லுல்லா பிரச்சன வந்து பல்ல்லா நெறைய எடுக்கற மாரி ஆயிடுச்சி அந்த ஒரு பல்லு கட்றதுக்கூட அவுங்க தனியா போயிட்ருப்பாங்க எனக்கு ரொம் உள்ளுக்குள்ள ஒரே இதா குற்ற உணர்ச்சியா இருக்கு நம்ப பசங்க நம் ப்ளுக்கு இந்த மாத்ரி இருந்தா நம்ப மனசு எவ்ளோ துடிக்கு என்ன தா பொண்ணா இருந்தாலு ம் போயி நிக் கக் கூட முடியிலயே நம்ப்ளால நம்ப்ளுக்கு அதுக் கு ஒரு சப்போட்டிவா இல்லயே யாருமே நம்ப எதுமே செய்யல ம அப்பா அம்மாவ கஷ்டப்பட்டு படிக்க வச்சது அவுங்களுக்கு எதுமே செய்லயே இதோட பலன் நம்ப்ளுக் கண்டிப்பா கஷ்டத்த நம்ப அனுபவிப்போ ஏனா இவ்ளோ தூரோ கஷ்டப்பட்டு வளத்து சே வந்தவங்களுக்கு நம்ப எதுமே செய்ய முடியில செய்யல செய்ய முடியிலன் சொல்லல செஞ்ச செய்யல நானு எங் வீட்டுக்கார எதிர்பாத்துட்ருந்தது என்னோட தப்பு நா என்ன படிக்க வெச்சிருக்கா ங்க நா ஒரு வேலைலருந்து விட்ருக்க கூடாது அந்த வேலய தொடர்ச்சியா வெ ச்சிருந்துருக்கனு அது மூலியமா ஏ கிட்ட ஒரு சம்பார்ணனு இர்ந்தா நா யாரையு எதிர்பாக்க தேவல்ல அய் கொஞ் சமாது என்னால நா உரிமையா குடுத்திருப்பே நானு அத ஏ அதைய பண்ணாம விட்ட தா என்னோட தப்பு நா எங்கப்பா அம்மாக்கு எதுமே செய் ல ஆனா இந்த குற்ற உணர்ச்சி தா எனக்கு இ அதிகமா இருக்கு இப்ப எ வாழ்க்கைலே இதோட பலன் எனக் கண்டிப்பா கெடைக்கு நானு கஷ்டப்படுவே வாழ்க்கைல பின்னாடினு எனக்கு தோ எனக் ஒரு ஒரு உத தீர்க்
ஆமா ஆமா ஆனா உண்மைலுமே ஆண் பிள்ளைகள காட்டிலு பெண்பிள்ளுடைய அ ஒரு கூட இருக்கறது அவுங்கள கவனிக்கறதுல்லா வந் து தாய் தகப்பன் ரொம்ப விரும்புவாங்க அ ஒரு பெண்பிள்ளைகள் பாக்கறளவுக்கு ஆண் பிள்ளைங்க இருந்தா பாக்க முடியாது பாக் க மாட்டாங்க அப்டி இருக்கும் போது இப்ப நீங்க ரெண்டு பேருமே பெண்பிள்ளைகளா இருக்கிறீங்க உண்மைலுமே அவுங்களுடைய இருதயோ உங்களுக்காக ஏங்கு எவ்ளவோ கஷ்
அவுங்க சொல்லுவாங்க தோழி கா சொல்லுவாங்க நா பாத்துக்கறமா நா போய்க்கிறமா நீ பசங்கள வெச்சினு கஷ்டப்பட வேணா நீ வர வேணானு ஆனா அவங்க மனசுக்குள்ள ஒரு ஓரத்துல எப்பயுமே இருக் கு நம்ம இப்டி தனியா போறோமே தனியா வரமே எல்லார் கூடயு ஒரு ஆள் இருக்காங்க நம்ப கூட யாரு ஆனா எதாவ்து ஆனா எங்கம்மா கூட பொறந்தவங்க அஞ்சு தங்கச்சிங்க அவுங்க எல்லாருக்கு ஒரு பிரச்சனன்னா மொத ஆளா போய் நின்னவ்ங்க அவுங்க தா எல்லாரோட கல்யாணத்துக்கு அவுங்க பசங்க கல்யாணத்துக்கு அவுங்களோட பசங்கள பசங்கள வளக்கறதுக் எல்லாத்துக்கு ஒரு அவுங்க உதவியா இருந்து எல்லாருக்குமே பண்ணிருக்காங்க ஆனா அவுங்க யாருமே ஒரு நன்றி உணர்ச்சியோட இப் ப எதோ ஒரு பிரச்சினை ய ஆச்சு அவுங்கள போய் ஹெல்ப் பண்ணுவோ அவுங்கூட நிப்போனு இல்ல அந்த அதா எனக்கு அந்த அவுங்க சொந்தக் காரங்கன்ற ஒரு இதே வெறுப்பானதே எங்கம்மா அப்பா எவ்ளோ பண்ணிருப்பாங் க அதுல ஒரு திருப்பி ஒரு நன்றிக்கு ஒரு வே வல் அ பண்ணனு திருப்பி நம்ப உங்களுக்கு கூட யாருக்கு இல்ல இப்ப எல்லா எப்டின்னா பணம் இருக்கிறவங்களே அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள மாத்தி அவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரயு யாருமே ஏன்னா இவங்களுக்கு யாரு இல்ல இவங்க என்ன இவங்களால நம்ளுக்கு வர போகுதுன்ற மாரிதா எல்லாருமும் யோசிக்கிறாங்க தவர சரி இவங்க நம்மளுக்கு இவ்ளோ செஞ்சு இருக்கா நம்ம கஷ்டப்பட்டற நேரத்துல நம்மளுக்கு எல்லாமே பண்ணிருக்காங்க பசங்களுக்கு நம்ம போவோ அவங்க பொண்ணுங்கள போக முடியலன்ன என்ன இப்ப எல்லான்னா அவங்களுக்கு பொண்ணு இருக்குல்ல அவங்க மருமகனுங்க இருக்காங்க நம்ப ஏ போகணு நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு அப்டின்ற மாரிதா எல்லாம் யோசிக்கிறாங்க எனக் கு எப்டி சொல்றதுனே தெரியல எ வாழ்க்
ஆனா நீங்க கவலப்படாதீங்க எண்ணமே வாழ்வுன்னு சொல்லுவாங்க நீங்க வந்து அவங்க செய்த நன்மை கள் மற்றவங்களுக்கு செஞ்சதெல்லா உங்க அப்டியே உங்க இருதயம் ஃபுல்லா உங்களுக்கு நெரம்பி இருக்குது இல்லயா யாரு ஒண்ணு செய்யலயே நா முன்னாடியே உங்கள முதல் சந்திப்புல சொன்னே நம்ம ஒருத்தருக்கு ஒரு நல்லது பண்ணனும்னா அவங்களே பண்ணுவாங்கட்டு இல்ல நம்ம வேற எதாவது ஒரு ஆள் மூலமா ஒரு பலன் மூலமா நமக்கு
அதா தோழி நீங்க சொன்னது ஒரு விஷயம் எனக்கு அன்னக்கு அது பதிஞ்சுது ஆனா நா யோசிச்சு பாப்ப நெறய டைம் நம்ப அப்பா அவங்க இது வரைக்கும் எங்க அப்பா யாரையு திட்னதுல எதி த்து பேசினதுல யாரையு மனசு கூட கஷ்டப்படு அவ்ளோ நல்லவங்க சும்மா எங்க அப்பா அம்மான்றதுக்காக சொல்லல யாருமே உங்களுக்கு உதவலன்னு நினைச்சா கூட அவங்க பேசிட்டாங்கனா அவங்களுக்கு அவ்ளோ செய்வாங்க அப்டி பட்டவங்க ரெண்டு பேரு ஆனா இப்ப வரைக்கு அவங்க ரெண்டு பேரு கஷ்டப்பட்டுக்கிட்டே தா இருக்காங்க அப்பதா யோசிப்ப நல்லது செஞ்சாங்க நல்ல துதா நெனைக்கிறாங்க ஆனா அவங்க இன்னு கஷ்டப்பட்றாங்க ஆனா எவ்ளோ பேர் கெடுதல் நெனைக்கிறாங்க கெட்டவங்களாவு இருக் அவங்களா சந்தோஷமா ஜாலியா உக்காந்துட்டு உக்காந்த எடத்துல சாப்டுட்டு இருக்காங்க
அதுதாங்க அதுதா உலக நம்ம அதுதான் உலக நம்ம அந்த மாரி இருக்கிறவங்கள குறிச்சு நம்ம வந்து கசந்துக்கிட்டோன் வச்சுக்கோங்களே இன்னு நம்ள வந்து கூல்டவுன் பண்ணு இன்னு நம்மள வந்து நம்மளுடைய என்ன சொல்றது உற்சாகத்த வந்து குறைக்கிறது மாதிரி இருக்கும் அது பரவாயில்ல போட் எவ்வளோ நன்மைய பெற்றுக்கிட்டாங்க ஆண்டவர் வந்து நமக்கு வந்து நம பிரதிபலன் அவங்கவுங்க கிரியைக்குத்தக்கதான அப்டின்னு சொல்லி சொல்லும்போது நிச்சயமா வந்து அதுக்குண்டான பலன் இருக் கும் இங்க இல்லாட்னாலு மறுமேல நமக்கு ஆண்டர் நிச்சயம் வச்சிருப்பாரு அதனால நா என்ன சொல்றேன்னா நம்மளுடைய எண்ண அலை டு வந்து இந்த மாதிரி அப்பா அம்மா அவங்க உதவி செய்றதுக்கு யாரு இல்ல எப்படியாவது அவங்க உதவி செய்யப்படணும் அவங்களுக்கு அவங்களுடைய நலன் பாதுகாக் கப்படணும் அப்டின்னு சொல்லி நீங்க மன துல உங்க உள் மனதுல ஆழமா நீங்க யோசிங்க ஏன்னா த்தனையோ இதுல வந்து எண்ணமே நம்ம நெனைக்கிற நெனைவுக்கு வந்து அவ்ளோ பவர் இருக்குது பவர் இருக்கு அதாவது யாராச்சும் போட் எதாவது ஒரு ஏஞ்சல் போகட்டு போய் அவங்கள வந்து அவங்களுக்கு உதவி செய்யட் டும் நானு போ முடியாது என்னோ என்னுடைய சிஸ்டரும் போக முடியாத ஒரு சூழ்நிலைல அவங்க எங்களுக்காக செய் த எல்லாத்துக்கு பிரதிபலன் எப்படியாவது அவங்க உயிருள்ள நாட்கள்ள அவங்க அத கண்டடையணு அப்டின் சொல்லி நீங்க யு விஸ் ஃபர் தன் புரிஞ்சா நீங்க அது மனப்பூர்வமா நீங்க நெனைங்க ஆ ஆமா ஆமா ஆமா ஆனா அது ஒரு நாளு வந்து வீண் போகாதுங்க கண்டிப்பா நீங்க உங்க கண் பாக்க அவங்களுக்கு ஒத்தாசை உதவி யார் மூலமாச்சு கண்டிப்பா போய் சேரும் நீங்க எதிர்பாக்குற அளவுக்கு அவங்களுக்கு சுகபலன் ஜீவன் எல்லா உண்டாகும் சரிங்களா அ நீங்க இன்னைக்கு அத உறுதியா நீங்க நம்புங்க அ நிச்சயமா தேவன் இந்த காரியத்துல உங்களுக்கு ஒரு அ பெருத்த சந்தோஷத்தையு சமாதானத்தையு உங்க தாய் தகப்பன் நல்லா இருக்குறாங்கன்னு ஒரு ந இருக் இருக்கணுனு நெனக்கிறீங்க பாத்தீங்களா அந்த நெனைவு அவுங்கள தொடு அவுங்களுக்கு உற்சாகப்படுத்து அவுங்கள பலப்படுத்து அ இந்த சந்திப்புக்கு ரொம்ப நன்றி அ தொடர்ந்து நமக்கு காலமா நம்மய அனுபதித்தால் நம்ம பேசலா சரியா ஓகே ஓகே நன்றி றி வணக்கம்